கேக்குதா
எதயாது பத்தி ஒருபத்து நிமிஷோ பேசலாம்
ம் சேரி
என்னன்னு தெரியுமா அதலாம வந்து
ஆனா இதுல லவுட்ஸ்பீக்கர்லா இங்கே பேச முடியாதடி
புரில வெளியே கேக்குதா சத்தமா கேக்குதா சவுண்ட குறச்சி வச்சுக்கோ
ம் நார்மலா காது ஆ காதுல வச்சுதா பேசணு அது
ஆமா காதுல வச்சு தா பேசனு லவுடு ஸ்பீக்கர்லா ஆப்ஷன் கெடையாது ஏ காதுல வச்சு பேச கஷ்டமா இருக்கோ ஹெட்செட் எங்க
ஹெட்செட்டுலா இருக்கு அப்றோம்
ம் நாங்க இப்ப அந்த ஜூக்கு போனே தெரிமா சொன்னேல்ல அன்னைக்கி
செரி
எத்தன வாட்டி உன்ன சொல் ஆ ஆனா சூக்கு உள்ள நம்ம ஒரே வாட்டி தா போயிருப்போ ரொம்ப வாட்டி போயிருக்கோமா என்ன
ரெண்டு வாட்டி போனோ அது
அப்டியா ஆ ரெண்டு வாட்டி ஆமா ஞாபகர்க்கு ஆமா இப்போ அந்த பாக்ஸ் எல்லா ந சுத்தமா எதுவு இல்ல தெரிமா
ம்
ஆ நம்ம போகு போது எனக்கு இந்த புலி எல்லா பாத்த ஞாபகொ இருக்கு புலி வெள்ள கலரு புலியெல்லா கெடந்துச்சி தானா
ஆமா இப்ப அதெல்லா கெடையாது
ஆமா எதுவுமே இல்ல புலி ஒண்ணுமே இல்ல பாக்கவே இல்ல புலி எல்லா பாக்கவே இல்ல
சீத்தா மட்டு இருக்டி ரெண்டு சீத்தா இருக்கு அவுங்க பசங்க ரெண்டு பேரு இருக்காங்க
சிங்கருக்கு
அது சாக சாகற மாரிருக்கு
ஆமா நீ எப்ப போன
நா இங்க வர்றதுக்கு முன்னாடி போனே அம்மா கூட்டிட்
யார் கூட போன
அம்மா கூட்டிட்டு போனேன்டி
அம்மா மட்டுமா கூட்டு போன
ஆமா அவ அப்ப அவ வீட்ல தானே இருப்பா ஃபுல்லா
என்ன அம்மா கூட்டுப்போறது தீடீர்னு இப்டிஸ்
இல்லடி அங்க தம்பி வீட்டுக்கு போகணுமா இருந்துச்சு அது சரி அங்க போற வழி இல்ல சரி போயிட்டு பாத்துட்டு போலான்ச் சொல்லி கூட்டிட்போனே
ஓ
ம்
அ
தே என்னடி இருக்குங்க அங்க எல்லா சுத்தி பாக்கறது
ஆமா அங்க எதுவுமே இல்ல ஆனா அந்த பாம்பு இதுக்குள்ள ஒரு நாளு போனதுல போ
த்த மட்டு தா இருக்கு ஒரு அஞ்சாறு வெரைட்டி ஆந்த இருக்கு
அதுவு தெரியலடா ஏதாவது கூண்டுக்குல மேல போய் ஒழிஞ்சுக்குது அப்புற இந்த பேட்ஸ் நறைய வச்சிருக்காங்க இந்த ஒரு மாரி கொக்கு மாரி பட்ட ஒரு பெரிய பேட்ஸ் எல்லா இருக்கல ஒயிட் கலர் பேர்ட்
ஆமா
அது நறைய கடந்துச்சு பாத்தன் எந்த ஒரு கொளத்த மெயின்டென் பண்ணாமலே போட்டிருக்காங்க என்னா ஸ்மெல்லு பா சை எங்கடா இப்டி போட்டுருக்காங்க கேரளாவே இப்டி இருக்கா அப்டின்னு நெனைச்சுக்கிட்டே புரியல
க்ரோக்கடைலு
அதுதா எப்பவுமே அசையாதே நம்ம மூணு போது அசையவே இல்லீங்க எப்பவுமே நாங்க சின்ன பிள்ளையா இருக்கு உளுக்கு வந்த பூவு அசயல இப்பவு அசையாது செய்யுமா இல்ல செய்யாதனு எனக்கு இப்பரைக் டவுட் தா நானு ஒவொன்றத்தோட ய ஒருத்த அப்ப நா அத அசஞ்சு பார்த்ததேயில்ல
ம்
நீ பாத்துருகியா
நா பாத்திருக்கே நான்ந்தா ஷிப்போல்லா ஷிப்போ க்கு இந்த இது கொடுப்பாங்கடி வாட்டர்மெலன் அதெல்லா சாப் ம்
ஏ அதெல்லா நம்ம குளிக்கிறதெல்லா பாத்திருக்கே நானு அது நானா நீ பேர் குடுத்துருக்க பத்தியா பெருசா ஃபுல் பேர் தா கொடுபாங்க ன்னா அதலா எவ்ளோ ஸ்டைலா எவ்ளோ சின்ன சின் நேம்லா குடுத்துருக்கே குடுத்திருக்க பாரு கொள் நே மாட்டோ
ம் ஃபுல் நேம்னா என்ன அத அதோட சயின்டிஃபிக் நேம் போட்டுருவ
இல்ல இல்ல உன்னோட பேர இந்த இதுல நீ குடுத்துருக்குல ஃபுல் நேம் குடுத்துருக்க பத்தியா விட மாட்டே அப்டிதானே அவற ஆனா அவர பிடிக்காதுன்னு சொல்றது ஆனா அவர விட மாட்டே
ஏ அப்டி இல்லடி இப்போ ஃபுல் நேம்னு கேட்டா அதானே குடுப்பாங்க இங்க இங்க யாருன்னு மட்டு போட மாட்டாங்கடா அத
வேற தேவையா குடுக்கலா அதுக்கு ஃபுல் நேம் குடுக்கலானு அவசியம்லா கெடையாது தெரியுங்ளா
ம் ஐயோ
ஆனா நா எனக்கு அங்க இருக்க உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நெனைக்கவே இல்ல தெரியுமா சரி நா அங்கே இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நா நெனக்கவே இல்ல தெரியுமா
ம்
சும்மாதா நா ஒன்ட்ட சொன்னே டவுன்லோட் பண்ணி விட அப்டின்னு சொல்லிட்டு அன்னக்கே சொன்னே ஆமா என்னைக்கு தெரியவே செய்யாது இதுல பேனாலே விட சரி நா சொல்ட்டே
னா கூட யாருக்குமே தெரியாதுல்ல
தெரியாது நா சொல்ட்டே பேமெண்ட் எனக்கு தா உனக்கு வர்றது எனக்கு தா
செரிடி இன்ன ஏ இதெல்லா ஒரு விஷ்யமா நீப்ப பாரு சப்ப மேட்ருக்கெல்லா பேசுனா கொண்ருவ அப்டி
ஏ இதுல என்ன இருக்கு ஆனா அது எதிர்க்க சைட் அட்டன் பண்ற ஒங்களுக்கு பேமெண்ட் வர்றே ஆ சோ நா அதுவு எனக்கு தா சொன்னே சரியா
செரி நா இப்ப ஓ கார்ட இதுல ஆட் பண்றே ம்
என்னோட ஜி பே நான் தர நீயா வேற எதாவது ஃபோன் பே தர
இல்ல அ
அத பாத்துக்கலா சொல்லு வேற எதாவது பேஸ்ணு ஆமா இப்ப பேஸ்ணு அதாவது அமைதியா இருக்க கூடாது பேசணு எரச்சல்
ம் ம் ம் ம் ஆனா இது நல்ல ஒரு விஷ்ய எனக்கு இது நல்லதுதா இதுல வர எது எது வந்தாலு நா ஒனக் குடுத்துறே நீ எங்கிட்ட பே சிட்ருப்பல ம் ம்
ஆனா எனக்கு டைம் இருந்தாத நா எதுமே எனக்கு டைம் இருந்தாதா நா பேச முடியு
ம் ஓய் செல்லமா
பாரு இது நம்மளோட அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நா மொதல்லயே சொல்லிக்கிட்டே ஒங்கிட்ட
செரிங்க
செரி
அதுக்கு
சரியா இது ரெக்காடாவு
செரி எ பொண்டாட்டிய நா செல்லமா கூப்புறதுல்ல என்ன
ம் ஹலோ அப்ளிகேஷன்ல பேசுற மாரி பேசேன்டா மானத்த வாங்காத
ம் போடி
சரியா
செரி நம்ம மீட் பண்ணுவோமா பாப்பிய பாக்க வருவியா இல்லயா
தெரியல
தெரிது
லா தெரில பாக்கலா
நா எப்ப இருப்பன்னா மார்ச் பதினஞ்சுக்கு நா வருவ
ஆம் வந்த பெறகு சொல்லுங்க கொறயு பாக்கலா டைம் இருந்தா பாக்கலா
ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கு நா இங்க இருப்பே
உ ஒன் மந்த் லீவ்வா
ஃபோர்டி டேஸ்
ஆ
ஃபோர்ட்டி டேஸ்
ஃபாட்டி னா ஃபோர் ஃபோர் ஜீரோ
உ
உ ஓகே ஓகே பாக்கலா முடிஞ்சா வந்து பாக்குற
ஏன்டி முடிஞ்சா
பாக்லா அந்த டைம்ல என்னச்சு எனக்கு நம்ம சுச்டிவேஷன்ஸ்ல்லா எப்டி மாறு எந்தெந்த சூழ்நிலை அமையு அப்டிங்கறது நமக்கு தெரியாது செரியா
எனக்கு தெரியாது ஒனக்கு தெரியாது ஆனா நீ அத ட்ரை பண்றேன்னு சொல்லல கொண்னுடுவ ஒன்ன
அதுதானே சொன்னே முடிஞ்சால் வந்து பாக்குறே அப்டின்னு தானே சொன்னே முடிஞ்சா வந்துருவே இதுல என்ன இருக்கு
உ
ஏ வேங்க நீங்க நானு போய்டுவே ஆ அதுகொஞ்சோ பாக்கலா பாத்துட்டு நம்ம களம்பலா
உ
நீங்க நாகர்கோயிலா நாகர்கோயில பாத்துட்டு அந்தால கெளம்பலா
ஏ எ கூட எல்லா வர மாட்டீங்களா
உனக்கு எறச்சல் இருக்கா
உ லைட்டா
உ ஏய் நா காலையில வந்துருவேண்டி ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்க எல்லா அங்கே இருக்கிற மாரி வரே உ
பாப்போ
ஓய்
பாப்போ
உ சாயந்தரோ ஒரு மூணுமணி நாலுமணிக்கு முன்னாடி திரும்பி வர மாரி எங்கயாச்சி போயிட்டு வரலா
போலா
கே கேக்குல
போலாமா
பொன்முடி கூட போலா ஒன்னு பிரச்சன இல்ல
நிஜமாவா
உ பொன்முடி என்ன பொன்முடி பொன்மடி அந்த அளவுக்குல்லா ஒண்ணு கடையாது நம்ம அங்க வேற எங்கயாச்சு பாக்
ஏ அங்க ஏதோ கண்ணாடி பாலோருக்கு சொல்லி ஆ ஒர்க்கா கூட இடைல ஒர்க்கா கேட்ருந்தே ஞாபகோ இருக்கா அங்க பொன்முடில இல்ல உங்க ஊர்ல ஒரு கண்ணாடிபாலம் ஓபன் பண்ணிருக் காங்க அப்டி சொல்லட்டு உன்ட ஒருக்கா கேட்டனே இது நல்லா இருக்கா என்ன ஏதுன்னுட்டு கேட்ட ஞாபகம் இருக்கா எங்க இருக் க்கே எந்த பிளேஸ்ல இருக்கு அப்டி சொல்ட்டு
ம் ஞாபகோ இல்ல பாப்போ
நீ ஒருக்கா ஊருக்கு போ வீடியோ எல்லா அனுபி இந்த மாரி உங்க ஊர்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க இங்க நா போகலான்ருக்கே அப்டி இருக்கே எதுன்னுட்டு கேட்ட எந்த ஊர்ல இருக்குன்னு கூட கேட்ட ஏதோ ஊர் பக்கோ பேரு கூட சொன்னே ஞாபாக இல்லையா நா உனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து அனுபி கேட்டுருந்தே ஒரு நாள் போன் பண்ணி கேட்ட இந்த கண்ணாடி பலாத்தை பத்தி அப்டின்னு சொல்லிட்டு
செரி நா பாக்குறே நீ உனக்கு ஏதாச்சு அதுட்ட அதோட லிங்க் ஏதாச்சு இருந்துசினா திரும்பவு அனுப்பு நா பாக்கற ம்
அது தெரியல உனக்கு முன்னாடி அனுபான பாக்கணு லா
ம் ஓய் அப்றோ உனக்கு ஹெட் செட்ட தவிர வேற என்ன வேணு
உனா ஆ சரி ஒண்ணு இல்லாம நீங்க சும்மா இருங்க
செரி ஹெட்செட்ட தவிர வேறது வேணுன் கேட்டே
எதுவு வேண்டா
மாமி வந்துட்டாங்ளா
எதாச்சு சொல்றாங்க சொன்னே
மாமி சத்தம் போட்றாங்ளா
ஆமா
கேக்கல ஹலோ
ம் ம் ம் செரி ஒனக் ஹெடுசெட் மட்டு போதுமா வேற எது வேனாமா ம்
செரி நா கூப்புட்றே சரினா வெக்குறே சரியா
அதுல கூப்டியா
ஆ இல்ல வெயிட் பண்
கூப் கூப்டு செரியா